ஹலோ
ஹலோ
எப்ப கட்டாச்சுனே தெரியல நா வேற பைத்தியம் மாரி பொலம்பி ட்டே இருந்திருக்கே ஆ
அந்த பிள்ளையுமே இன அவங்க பா தாத்தா பாட்டி இருக்க வரைக்கு தானா அவங்களு பாத்துப்பாங்க
ம் அதுக்கப்புற என்ன இருக்கு
அதுக்கப்பறோ அந்த பிள்ளைக்கு நெலைமையு என்ன எவ்வளோ கஷ்டோ தானா அம்மாவு இல்லாம
அப்டி ஒரு மாரி ரொம்ப பாவமா பாத் பச்ச பிள்ளையாட்ட இருக்கு அதுட்ட சொல்றது எதுவுமே தெரியாத ஒரு பால்வாடி புள்ள மாரி இருக்கு பாத்துங்க
இப்பவு அப்படி தா இருக்குமா ந அது
ஆமா நடந்து நடந்து போகு பாத்துக்கோ இந்த வழியா பாப்பாவ கூட்டிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு தா படிக்கவு ஆமா அவங்க வீட்டுக்குள்ள தா படிக்க விடுறாங்களா அந்த அவ வீட்டு மருமக சொல்லி குடுக்குறாங்களா எப்டின்னு என்ன கணக்குன்னே தெரியாது பாத்தக்க எனக்கு அது ஏன்னா பாப்பாக்கு கு
பைய கூட விடுறாங்களோ ஏன்னா பாப்பா அ எங்க வீட்டுக்கு முன்னா நா எங்க வீட்டுக்குல்லா போகும்போது அதுல இருப்பாங்க
நைட்டு தா எங்க இங்கதா அத மேபி அவயே அங்க எடுத்துட்டு ட்டு பிள்ளைய படிக்க வச்சட்டு எடுத்து த்துட்டு இங்க கொண்டு விடுவாங்கன்னு நெனைக்க இருந்து வ சொல்லி குடுக்க முடியாதுல்ல அதனால படிக்க வச்சுட்டு இங்க கொண்டு விடுவாங்கன்னு நெனைக்கிற எனக்கு தெரிஞ்சு நைட்டு தா கூட்டு வருவாங்க பாத்துக்க சாயந்தர இங்கருந்து கூட்டிட்டு போவ அவ பீத்தாக்கா வீட்டுல கொண்டு இங்கதா எறங்குமா இருக்கு பிள்ள நல்லா மேல கீழயு எடுத்துட்டு சாப்ட்டுட்டு எடுத்துட்டு திரும்பி அங்கே போகுமா இருக்கு டியூஷனுக்கு அந்த அக்க பிள்ள சொல்லி கூட ஆமா இல்ல இல்ல இங்கதா இருக்காங்க
ஆ
அ அவிய பாப்பாக்கா வீட்ல அவிய வீட்ல பாப்பாக்காதான வந்து வேல செய்யறாங்க சமைக்க இருக்கிறாங்க எல்லாமே செய்யறாங்க ஆ ஆமா அவங்கதா செய்றாங்க ம் எல்லாமே செய்றாங்க பாவமா இருக்கு எப்டி இருந்தா அந்த பிள்ள ரொம்ப பாவண்ட நிஜமாவே ஒரு அம்மா கிட்ட வேலைனா அப்பா கடையாது அந்த அரவனைப்பு வேணு தானே அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ள இன்னு ஆமானுச்சு அந்த புள்ள நெனச்சிட்ருக்குமா நம்ம எப்படா சும்மா நம்ம அம்மா சாகுனு
ம் அம்மா இல்லன் சொல்லும்போ அதுக்கே வலிக்கதா செய்யு
ம்
ம் அந்தண்ணோ அந்தண்ணா இப்ப கல்யாண பண்ணதுக்கு அப்பற மாறிட்டாங்க
ரொம்ப மாறிட்டாங்க அந்த இது கல்யாணத்துக்கு முன்னாடியுமே இந்த பிள்ளைய பிடிக்காதுனு சொல்லி வேற ஒரு வர்ஷ நோடாருன்லா சொல்லிருக்காங்க ஆனா அந்த பிள்ளைங்க கொண்ட்டு வருவாங்க பாத்துக்க கொழு கொழு கொழுன்னு அமுல் பேபியாட்ட இருக்கு அழகா இருக்கு தெரியுமா பாக் குறதுக்கே எனக்கு ரொம்ப புடிக்
ரே ரே ரோஷன் தியானோ அவ்ங்க கூட கொஞ்ச க்ளோஸ்லா அப்ப எடைல அங்க சென்னைல இருக்கும் போது ஒருக்கா கௌசல்யாதா எதோ சொல்றா இன்ஸ்பி யாரோ சொன்னாங்க அப்ப அவ அங்க போவா அந்தப்பிள்ள இவங்கிட்ட வந்து போகு நெனைக்கே
இந்தப்புள்ள இவனுங்கள்ட்ட ரொம்ப பாமா இருக்கு ஏனா இவனுங்க நல்லா எடுப்பானுங்க பாத்துக்க ரெண்டு பேரு இங்க கூட்டிட்டு வருவானுங்க நார்மலா எங்க வீட்டுக்கு அந்த பையனையு கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த பிள்ளைக அடிக்கடி கூட்டிட்டு வந்திருக்கானுங்க ரொம்ப அப்டியே தொழு தொழு தொழுனு அப்டியே தொழுவம் பழ மாதிரி நம்ம ஹரி இருக்காம்ல அந்த மாரிதா புசு புசு புசு ன்னு இருக்கு பாத்துக்க பிள்ளையு அழகா இருக்கு
அப்டிப்பட்ட பிள்ளைய எப்டி இருக்குறக்கு தோணுதோ
அதா என்ன இருந்தாலு பொம்பள பிள்ளைல அடே பாவமுளாடே ஏனா என்ன நா என்ன பண்றது கோவ வரு எல்லாருக்குமே கோவ வரு இல்ல வேற எதுனு இல்ல வேண்டா அப்டிலா கோவ வர தா செய்யு ஆனா எப்டி ஒரேடியா இத் த்தனமா இத்தன வர்ஷமா வெறுப்பு அது ஆ இது எப்டி தெரியுமா அன்னைக்கு எங்க காலேஜ்ல ஓணோ ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் செரியா செப்டம்பர் டைம் தா நெனைக்கிறே ஓணம் செலிப்ரேஷன் அப்ப சாரீ கட்டிட்டு போயிருக்கே ஓணம் சாரீ கட்டுப் போயிருக்கே காலேஜுக்கு அப்ப நாகர்கோயில்ல அங்கதாங்க படிச்சுட்ருந்தே டென்த்து வரதா அங்க படிச்சுட்ருந்த டைமு அப்ப கால்லே பஸ்லருந்து வந்து எறங்குறே இங்க ஒரே அன் சத்தமா கெடக்கு கேட்டுட்ருக்கு கரெக்டா கேட்டுக்கு முன்ன தானே எறக்கி விடுவா பஸ்ஸுகார் ரனு அதுலதா எறக்குவா பாத்துக்க நா அப்டியே எனக்கு வா இங்க என்னடா இப்டி ஒரே கூட்டமா இருக்கு பூவெல்லா கெடக்குருக்கு அப்டி இப்டின்னு பாத் த்தா இங்க இப்டி ஒரு சம்பவ நா கடகடனு வந்த பெறகு அது ஆனா சொல்லுவாங்கெ ஒரு விஷ்ய அந்த விஷ்ய வந்து யாருகிட்டயு சொல்லிறாத நெஜமாலு ஒங்க அம்மாட் ட்டக்கூட சொல்லிறாத என்ன இப்ப இல்ல முன்னா எங்க அம்மா காடி தண்ணி எடுக்க முன்னாடி அங்க போவாக செரியா அப்ப எங்க அம்மா பின்னாடி அந்த அக்கா வந்து கூப்ட்ட மாரி அதுக்கப்பறந்தா எங்கம்மா இவ்ளோ ஒடம்பு செரியில்லன் சொல்லுவாங்க
ம் ம்
அந்த ஒரு அந்த ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க ஏனா முன்னாடியே எங்கம்மா காடு தண்ணி எடுக்க அங்கெல்லா போவாங்களா
ம்
ஆ அதுக்கப்றந்தானே எங்கம்மா ரொம்ப இதாயிட்டாங்க ஆனா அது உண்மையா பொய்யான்லா தெரியாது
செல பேரு அங்க வந்து இருக்கு தெரியுமா ஏனா அவ்ங்க வந்து வாழறதுக்கு முன்னே எறந்துட்டாங்கல்லா
இப்ப எங்க அம்மா அங்க போவாகளா அதுனால அ புடிக்கு அது நல்லா பேசுவா உங்களுக்கு அது எங்கம்மாய கூப்டுட்டு எதோ பேசுன மார்ருக்கு அப்டின்னு செரி எனக்கு அந்த கத செரியா தெரியாது நல்ல கேரக்ட்ரு போலக்கோ நானு ரொம்படிய இத பாத்ததில்ல ரொம்ப நல்ல கேரக்ட்ருன்னு சொல்லிக்கிடுவாக
எனக்கு எப்டி தெரியுனா எங்க அம்மாவோட அண்ண பையனோட ஒய்ஃபு அவ்ங்க அப்பா
ஓ
எங்க அம்மாவோட அண்ண பையனோ சித்தி பைய அவ்ங்களோட பையனுக்கு அலைன்ஸ் பா க்கும் போதா இவ்ங்க எல்லாரு இருக்குறாங்க அப்பதா பொண்ணு வீட்டுக்கு போம்போது கேட்டே இது என்னோட சித்தி பொண்ணு என் தங்கச்சி அப்படின் சொன்னாங்க அப்போதா அந்தக்கா கன்சீவ் ஆயிருந்தாங்க சரியா கன்சீவ் ஆயிருந்தாங்க அப்ப உள்ள இருந்தாங்க வெளிய வரல உள்ள இருந்தாங்க அ ப்றோ இவங்களுக் கல்யாணோ முடிஞ்சு கொஞ்ச நாள்ல எறந்து போயிட்டாங்கல்ல
ஆமா ச இதெல்லா ரொம்ப கஷ்டோ நெனைச்சாலே அது ஒரு பெரிய ஒரு கஷ்டந்தா செரி ஊர்ல வேற என்ன எதாவது இன்ன அப்டேட் உண்டா யார் யாராவது காதல்கள் இருக்குறதா ஊர்ல
ஒரு அப்டேட்மே தெர்ல எனக்கு ஊருக்குல வந்து எதுமே வர மாட்டேங்குது அங்க இருக்கு போது எனக்கு எதுவுமே தெரியாது யாருமே என்ட்ட சொல்ல மாட்டாங்க எதுவு
வா அது சரிலா
எங்கிட்ட எது சொல்ல மாட்டா நா முன்னாடி என் வீட்டு என் மாமியாட்ட நா முன்னாடி லவ் பண்ணு போது பேசுவனா
ம்
அப்பவே நம்ம லவ் லவ் பண்ணு போது நா வந்துட்டு பேசினாங்க வேலைக்கு இருக்குற நேரலா எங்க வீட்லல்லாம் லவ் மேட்டர் தெரிஞ்சு எங்ல பேச மாட்டாங்க யாருமே
ஓ ஹோ
நென்சுருப அனுப்ப மாட்டாங்க நான் என்ன எங்க பெரிம்மா வீட்ல இருப்பனா சொல்ல போனா அப்படி எங்க பெரிம்மா வீட்ல எதுமே தெரியாது உங்க யார்ட்டயு சொல்லிடாதிங்க அப்படியே வச்சுக்கோங்க என் புருஷன்க்கு எனக்கு மட்டுதா தெரியு எங்க பெரிம்மா‌‌ வீடல எப்படின்னா அ அவங்களு வேலைக்கு போயிடுவாங்க எங்க அண்ணி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமு அவங்க மருமகிட்ட வேல சொல்ல மாட்டாங்க என்கிட்ட இத பண்ணு அத ன் சொல்லுவாங்க எங்க அம்மோட தங்கச்சி பொண்ணு அங்கதா இருந்து படிச்சா அவாளுகளுக்கு சாப்பாடு பெட்டுக்கு போவு
ம்
என்கிட்ட இத பண்ணு இத வெட்டி வச்சிரு அத வெட்டி வச்சு நா இவன்ட்ட வந்து அழுவே ஏன்னா எங்க அம்மாட்ட சொன்னா எங்க அம்மா நம்ப மாட்டா நா வந்து பொய் சொல்றே அ லவ் விஷ்யோ தெரிஞ்சதுக்கு அதுனால இப்டி சொல்றே அந்த மாரி அவன்ட்ட வந்து அழுவே இப்டிலா சொல்றாங்க இப்பிலா செய்றாங்க எனக்கு புடிக்கவே செய்யல என்ன கூட்டு போயிருனு சொல்ட்டு இவ பாதி நாளு முக்கா வாசி நாளு வந்தழுவே எனக்கு எதுவுமே புடிக்க மா ட்டு இப்டி இருக்கின்டு பாதி நாள் நா சாப்டாம தா போவே மா அங்கெல்லா போயி நா ஒரு வருஷத்து கிட்ட அந்த மாரிதா இருந்துச்சு எதுக்காக
ஒரு வருஷத்து கிட்ட அந்த மாரி தா போயிட்டு இருந்துச்சு காலைல ஒர் ஒர்க் போனுமா எனக்கு ஆ ஏழு மணிக் ஆறுரைக்கு என்னன்னா கால்ல ஏம்பா டைக்கு ஒன்னு வெறவி வப்பே பாதி நாள் எதாவது எங்க பெரியமாக்கு எனக்கு சண்ட வந்துரு எனக்கு எங்க பெரியமாக்கு சண்ட ஆ எங்க அம்மாவோட அ க்கா ஏன் லவ் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்றமு ஆ அவங்களுக்கு எனக்கு ஒரு நிம்ஷோ பொம்ம அது மடப் அதுல முட்டாய வையி நா நைட்டு தாரே ஆ அங்க வந்து எங்க பெரியமாக்கு ஒருக்கானு அங்க எங்க பெரியமாக்கு எப்டின்னா என் எனக்காக ஐநூருபா எனக்கு பொண்ண அனுப்பிவுட்டா என் ஃபோனலா சைலன்ட்ல போடாம உட்டுட்டே இவே எனக்கு எப்பவுமே கால் பண்ண மாட்டா வீட்டுக்கு போனன்னா மெசேஜ் போடுவா
நெனச்சுட்டானா கால் பண்ணிட்டா நா ஸ்வீட்ஹாட்னு போ ஆ ஸ்வீட்ஹாட்னு போட்டனா அதுல பாத்து நா அங்கே இங்க எப்டி சொல்ல எங்க பெரிமா வீட்ல இருந்து நா வீட்ட வுட்டு வெளியலா போய் எங்க பெரியமா என்ன ஆட்டோல கேப்ல வீட்டு கூட்டு வந்து
அந்த மார்லா நடந்துச்சு
ம்
அப்டி ரொம்ப அங்க நடக்கு நா ஒன்னு சொல்லுவே அப்டிங்குமே கல்யாண டைம் என்ட ரொம்ப பேசல ஆ கல்யாணம் முடிஞ்சி அவ யாழுகளி போபோது தா என்ட்ட பேசவே செய்தாங்க அது வரைக்கு என்ட்ட பேச வந்தாங்க என்ட மூஞ்ச திருப்பிதா இந்தாங்க இப்டி நறைய பிர ச்சன இப்ப அவங்க வீட்டுக்குதா விருந்துக்கு அங்கயு கூப் டுருக்காங்க எங்க மாமா எங்க அம்மோட அண்ணே தம்பி வீடு
ஏ அங்க தான சென்னை தான அப்டி எல்லா இடம் போயிட்டு எடுத்துடு சுத்திட்டு எடுத்துட்டு வாங்க இந்த டைம்ல சுத்தனாதா உண்டு நல்லா சுத்திக்கோங்க ஆமா அப்டியே முதல்ல சுத்தன தா உண்டு இந்த காலுக்கு அப்பறோ கொஞ்ச பிஸி ஆயிருவே சரியா
ஆ செரி ஓகே
ஹலோலா அப்பறமா முடிச்சிட்டு நா கூப்புடுறே நா மெசேஜ் பண்றே நா என்ன ஃப்ரீயாயிட்டு மெசேஜ் பண்ற நைவி இப்பதா வந்தாவ இங்கதா இரு க்கா இத முடிச்சுட்டு வரே சொல்லி இருக்கே ஆனா இது பரவால்ல பாத்தியா கொஞ்ச நல்ல பேமெண்டு வருது சும்மா பேசுறதுக்கே பேமெண்டுனா பரவால்லதா
ஆனா வாரத்து ஒருக்கா வந்தா நல்லாதா இருக்கு ஆனா வராதுல்லா
ரெண்டு மாசமா இருக்கு இந்த வேலனா உண்ட சொல்லும் போவே நா ஒரு அஞ்சாறு வேல இது முடிச் டு நா நம்பர்ஸ்லா முடிச்சுட்டனா
ம்
இப்பதானே நம்ம பாத்தோ நா அப்பதான கேட்ட அதனால அவங்க அண்ணி அஸ்சுவனி அண்ணி இங்க இருந்து கெளம்பும் போது எப்ப இந்த ஸ் கூல் லீவ்வு ஜூலை ஜூன் எட்டு ஆ
என்ன ரீட்டண்ணா ஒரு மாச கழிச்சு வரு அப்டிதான
எனிக் தெரில வருமான்னு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுமா வேற ப்ராஜெக்ட் வருமான் தெரியாது அது குரூப்ல இருக்கல்ல குரூப்ல அப்டேஸ்ட் ஏதா வந்தன்னா போடுவாங்க சரியா ஆ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் வேனா ட்ரைப் பண்ணு ஆனா அது கொஞ்ச கொஞ்சமா முப்பத்தோருவா எம்பத்தோருவா அப்டிதா வரு இது ஒரு நறைய பண்ணாலு அவ்ளவுதா ஓரளவுக்கு தா பேமெண்ட் வரு நால்லா நெறைய பண்ண மாட்ட ஐம்பது எழுபது அப்படிதா பண்ணிக்கிடுவ
அதுக்கு எவ்ளோ வரு
அதுக்கு ந அதா அத அதுக்குதக்க தா வரு
ம்
ஆ பார் அண்ணி வேர கூப்டுட்டே இருக்கா
ஆ டைம்மு ஆயிட்டா என்னன் பாப்போ
இது முடியட்டு முடிஞ்ச அது ஆட்டோமேட்டிக்கா முடியட்டோ அதுக்குப்றோ முடிச்சுக்கலா இல்ல இல்ல ஆட்டோமேட்டிக்கா முடியட்டு அப்ப அதா நமக்கு அந்த மினிட்ஸ் கேல்குலுலேஷன் ஆகணும் அத்தன கால் பேசலாம் இருந்தாலு ஓவரால மினிட்ஸ் சாது கேல்குலேட் ஆகு ஆமா நமக்கு ஒன் எய்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சாலு பரவால்ல ஏன்னா கால் பேசலனா அவங்க டாஸ்க் முடிக்கல முடிக்கல அப்டின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல சோ அது வேற விஷயருக்கு எனக்கு பாரே பதினாறு உண்ட ஒண்ணு பேசிருக்கன பதினேழு என்ன இப்ப இதுல மூணு இருவது நமக்கு பத்து பதி மூணு கால்ஸ் இருக்கு
ம் எப்டியோ முடிக்கு என எதையா குடிக்கணு நீங்க ப்ரீ ஆயிட்டு வாங்க
ஆ சரி பேசலாம் பதி மூணு கால்லாம் பேச முடியுமான்னு தெரியாது செரி முடிஞ்ச அளவுக்கு பேச லா அவங்க அசன்ட் அண்ணிட்டு வித்யா மாமிக்கு என் நம்பர போட்டு சும்மா ரெடி பண்ணி வச்சிருக்கே ரெண்டு கால் பேசு அப்டின் சொல்லிட்டு அவளு இங்க இருக்காளா சின்னா பிள்ள இருக்காள பத்தியா நானது இங்க
அது இன்னையோட முடிஞ்சனா எப்டி பேச முடியு நீ
அதா சர்கிள் இல்ல அவள்ட ஒரு கால்ற பேசினே மதியோ இங்க உட்காந்துகிட்டே எது க பிள்ளைகளு கத்திக்கிட்டே இருக்கு போது
ஆஹ் ஆஹ்
அந்த டைம்ல நீ எங்கேயோ வெளிய போறேனு சொன்ன தெரியுமா எனட்ட லைக் மெசேஜ் போட்றது ஆஹ் அதான் நல்லா செரியப்பா
இன்னைக்கு நைட்டு சாப்ட வருவேனு சொன்னானுங்க என்ன பண்ணானுங்கனு தெர்ல
ஓ யாரு உங்க அண்ணனா புரியல
சென்னைல இருக்காங்கல்ல அவுங்களோட மூத்த பையே ஆ அவனு அவுங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க அவ மட்டுதா ரெண்டு பசங்களுக்கு அவனவே எல்லா விஷ்ய மு தெரியு சப்போர்ட் பண்ணனு அ அறிஞ்ஞா
ஓ அவுங்க அங்க வந்திருக்காங்க ஏ நீ அவுங்க கூடதா போறியா
இல்ல இல்ல நானு சித்தப்பா இவே மூணு பேரு போறோ அவுங்க வெளி செவ்வாக்கெழம கெளம்புறாங்க
ஓ அப்டியா அ இவுங்கதா உங்க பெரியம்மாவோட பையனா
மூத்த பையே இவே ஒருத்தே வே இப்ப வேலேல இருக்கா ஃபாரின்ல இவுங்களுக்கு அவுங்க அம்மா கெடையாது எறந்து போயிட்டாங்க கல்யாணத்துக்கு இப்ப நாளைக்கு அவுங்களுக்கு ஆண்டு
யாரு இந்த உங்க பெரியமா
எங்கம்மா அண்ணியோட அம்மா
ஓ அண்ணியோட அம்மாவா செரி செரி போ ம் அவுங்களு நல்ல கேரக்டர் அப்டித்தான நல்லா பேசிகிடுவாங்க ஃபிரண்ட்லியா இருப்பாங்களா
ஆமா அதனால கூடவே இருந்தா சண்ட தா வரு அப்பலாம் ரொம்ப நாள் நம்ம கூட இருந்தோனா அது அவுங்க ஒரிஜினல் கேரக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிரு
எல்லாத்துக்கு அப்டித்தா போல அது அ நம்ம என்ன சொ சொல்ல முடியாது என்னனா ஒரு விஷ்யோ நம்ம அவுங் அவுங்க பிரைவேசிக்குள்ள போகாம இருக்க வேண்டியதா அதாவ நம்ம கண்டு காணாம போயிட்டோனா நமக்கும் ப்ரெச்சன இல்ல அவங்களு ப்ரெச்சன
மாட்டி கொட் டாங்க அதுல இருந்துதா எனக்கு மண்டைக்கு ஏறது அதுக்கப்பறோ நா அவனோ நொம்ப காண்டித்து சுமா உம் எங்கட்ட ஒரு மாரி பேசிட்டு அ ஆப்போசிட்டா வேற மாரி பேசினாங்க
ஓ
அதனால
எரிதா து அப்ப நம்ம நம்பிய அவிக எல்லாரு அப்டி ஒத்துப்பா அவுங்களோட கொஞ்சோ கோய்
பேசுவாங்க ஆனா இப்டி அவுங்க அக்கா அவுங்க தங்கச்சி அந்த ஃபஸ்ட்டு உரிம அந்த மாரிதா எனக்கு அது செல நாள் நா ஃபீல் பண்ணே நம்ம கூட வந்து ஒரு அக்கா தங்கச்சி இருந்த நல்லாதே ஏன் அப்டின்னு இவன்ட சொல்லி நெறைய நாள் அழுவே
என்னது இந்தா முடிஞ்சுது கரெக்டா எவ்ளோ நேரோ இருக்கு அப்டினு சொன்னா பன்னெண்ட ஆயிட்டு இப்ப கட்டாயிரு ஆட்டோமெட்டிக்கா கட்டாயிரு உம்